ப்ரோ சொல்லுங்கா ப்ரோ
ப்ரோ எங்க ப்ரோ எப்டிகிரிங்க
ப்ரோ கேக்குதா ப்ரோ
கேக்குது ப்ரோ எப்டி போ இருக்கிங்க
ப்ரோ நல்லாக்ர ப்ரோ நீங்க ப்ரோ
ஆம் ப்ரோ பரவால்ல ப்ரோ சாப்டீங்களா
இல்ல ப்ரோ எங்க ப்ரோ சாப்பறது ஒடம்பு சரில்ல ப்ரோ ஹஸ்பிட்டல் போயினுங்கிற ப்ரோ
ஆமாங்களா என்ன ப்ரோ ஆச்சு ஒடம்புக்கு
ஒடம்பே சேரில்ல ப்ரோ ஆக்சன்ட் ஆயிடுச்சு ப்ரோ முந்தானேத்து
ஐயோயோ பாத்து பொறுமையா போறதுதானே ப்ரோ வண்டியில
காலு கால எல்லா தேஞ்சிச்சு ப்ரோ முட்டி எல்லா
ம் ப்ரோ ஓரு அம்பது தா ப்ரோ கஷ்டதா ப்ரோ
நா கூட ஓட்ல ப்ரோ ஒரத்தன் கூட உக்காண்டே ப்ரோ
ஒரு அந்த மாரிதா ப்ரோ இன்னொருத்தன நம்பிதா போக கூடாது ப்ரோ
ப்ரோ என்னா ப்ரோ பண்றது எதோ அர்ஜென்டா ஆகுறதுக்கு ஏறி ஏறி போனோ ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
போ போது நல்லா போயிட்டே ப்ரோ வருபோது கூப்னு வந்து ஹாஸ்பிட்டலாண்டே தள்ட்டா ப்ரோ
ஓரு அம்பது தா ப்ரோ போய் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களா இல்லையாங்களா
அவ்ள்தா ஹாஸ்பிட்டல் நுந்து அப்டியே ஹாஸ்பிடலுக்கு போயிட்ட ப்ரோ மறுவடியு நேத் நேத்து கட்டு போட்டு வந்த ப்ரோ இன்னைக்கு மறுவடியு போனங்க போய்னுக்குறே ப்ரோ
டிரெஸிங் பண்றது
ஆமா ஆமா ப்ரோ ஏதோ ஊசி போட்னோமா குளுக்கோஸ்லா ஏத்தனோமா ப்ரோ என்னா கதனே தெரியல ப்ரோ
பாரு ப்ரோ ரெஸ்ட் எடு ப்ரோ நல்லா சாப்டுங்க
இல்ல ப்ரோ கையிலயே கையெல்லா தேஞ்சிருக்குது அங்க ப்ரோ கையில எப்டி சாப்பறது
லிக்யூட் ஐட்டமாரி எடுத்து குடிங்க ப்ரோ
கை எதுமே புடிக்க முடில ப்ரோ
ஒரே ஒருரோ மேரேஜ் ஆய்ச்சா ப்ரோ உங்க வய்ஃப் பீஃப்லா அவ்ங்ள ஊட்டி உட சொல்லுங் ப்ரோ
ப்ரோ ராம் ப்ரோ ஏதாவ் ஒர ஸ்கூல் பச்சினிக்ற ப்ரோ நானு
ஆமாங்ளா ப்ரோ ஓகே ஓகே
எப்டி ப்ரோ கல்யாணம் பண்ணா அடிப்பாங்க ப்ரோ வீட்ல
புரியிது ப்ரோ கரக்ட்டுதா ப்ரோ
அதா ப்ரோ வக்கானுக்குறே ப்ரோ டாக்ட்ரு இன்னு வர்லயே ஏ டாக்டர் வேற வரா தில்லேட்டாங்கா ப்ரோ என்த்தா ப்ரோ என்னா பண்றத் தெர்ல ஒன்னு சாப்டவே இல்ல
இந்த அடிபட்டதுனால வர்க்கு உங்களுக்கு இதாட்ருக்கு
வர்க் இல்ல ப்ரோ நாம் ஸ்கூல் படிக்கிறே ப்ரோ
ஓ ஸ்கூலு எத்தனா க்ளாஸ் ப்ரோ
இல லவல்த் ப்ரோ டென்த்து முடிச்சு லவெல்த்து சேந்தோம் ஃப்ரோ ப்ரோ நானூத்தி ஆறா எண்பது ப்ரோ
நானூத்தி எம்பதா ப்ரோ ப்ரோ சூப்பர் ப்ரோ வெல் எஜுகேட்டட் தா ப்ரோ நீங்க ப்ரோ
ப்ரோ இல்ல ப்ரோ அதே பக்கத்துல ஒர்த்தங்கிட்ட பாத்தே எழ்ந்தனும் ப்ரோ அது ஒரு பெரிய கத ஆய்ச்சி ப்ரோ
பொய்யோ ஒயோ ப்ரோ இன்னா ப்ரோ
சொல்லு ப்ரோ இன்னா சொல்லு ப்ரோ
என்னா ப்ரோ க்ரூப் எத்துக்கிறீங்க
ப்ரோ நானா
ஆ ப்ரோ
நான் வந்து ப்யூர் சயின்ஸ் எத்துக்கிறே ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
எ டாக்ட்ரு படிக்கிலான் இக்கற ப்ரோ அத்தா
ஓகே ஓகே ப்ரோ படிங்க ப்ரோ ஏ எங்க ப்ரோ நெறையா இந்த நீட்டு கீட்டுன்ட்டு நெறையா இது இருக்குது
நீட்டு எத்தா ப்ரோ அ பாத்துல்லாம் ப்ரோ நீட் எல்லா எதா பண்ணில்லாம் ப்ரோ அல்லா பச்சிரு ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ பாருங்க கரெட்டு தா ப்ரோ படிப்பு தா ப்ரோ நம்மகிட்ட காடு இந்தா புடுங்கிடுவானுங்க ஆ சுந்த எட்
ஆமாமா ப்ரோ டாக்டர் படிக்கித்துக்கு என்னையேட் டாக்ட்ருட்ட அனுச்ட்டுக்குறாங் ப்ரோ ஒருத்த வல்லு‌வ கூட்னு வந்து என்னா பண்ணுதுன் தெர்ல பு நீங்க ப்ரோ நீங் எப்டிக்கிறிங் ப்ரோ என்னா வேல ப்ரோ நீங்க
ப்ரோ நம்ப வந்து வேல இல்ல ப்ரோ நம்ப அப்டியே இப்டி இருக்குறோம் ப்ரோ
எப்டி ப்ரோ
நம்ப எங்க ப்ரோ இது ப்ரோ நம்ப ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்குறோ
ஓகே ஓக் இல்ஸ்டேஷன்னா எந்த ஊட்டியா ஊட்டி கொடைக்கானலா ப்ரோ
ஆ அந்த மாரி அந்த மாரி இதுதா ப்ரோ சர்க்குள் தா ப்ரோ
என்ன ப்ரோ வர்க்கா இல்ல வீடியோவா ப்ரோ
இல் இல்ல ப்ரோ நம்புள்து வந்து டூரிஸ்ட்டு கைடு மாறி ப்ரோ நம்ப வேல
ஓகே ப்ரோ இப் எப்டி ப்ரோ இப் எங்க எங்க ப்ரோ கூன் போவீ நீங்க
ப்ரோ நம் இருக்கிற லொக்கேஷன்லா இருக்கு ப்ரோ இது இருக்குது ம்யூசியம்ஸ் இருக்குது நெறைய பார்க்கண்ட் இருக்குது பழங்காலத்து அந்த காலத்து இதெல்லாமே இருக்குது இராணுவ இராணுவத் தளம் ஒன்னு இருக்குது அந்த மாரி இதுல அவ்ங்கள போய் எக்ஸ்பிளைன் பண்றது நம்பளுக்கு கூட போய் அவ்ங்களுக்கு இது பண்ணி எல்லா இது பண்றது தா ப்ரோ சொன்னா அவ்ங்கள அவங்கள இது இது இது வந்ட்டு பே பண்ணவா முடியு
சேரி ப்ரோ ப்ரோ இது இப்ப வந்து எனக்கு என்ன ஆசன்னா வந்து கேர்ளா வரையு போணு ப்ரோ
கேர்ளால எங்க ப்ரோ போனு கரக்டா சொல்லு ப்ரோ நீ வந்து இத எல்லா எல்லாரையு சுத்தி காமிக்குற ப்ரோ ஆளுங்களெல்லா
இல்ல ப்ரோ நம்மளுக்கு அது அது வேற டிஷ் அது வேற இது வருது ப்ரோ அது
வேற எதுல ப்ரோ உனக்கு தெரிஞ்சவ்ங்க யாருனா இருப்பாங்களா ப்ரோ
நா உங்களுக்கு ரெஃபர் பண்ணி வுட்றே ப்ரோ இது நா உங்க ரெஃபர் நீங்க நீங்க போனீங்கனா சொல்லுங்க நம்ம பைய இருக்கிறா அவ்னே வந்து உங்கள பிக்கப் பண்றேனு எல்லாமே
ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ எனக்கு என்னானா ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து பீஸ் ஃபுல்லா இருக்கணு ப்ரோ ஜாலியா
நீ நீங்க ஃபஸ்ட்டு இந்த படிப்பு இதெல்லா முட்ச்சுட்டு நீங்க இது பண்ணுங்க ப்ரோ எல்லா உங்களுக்கு கை கூடி வரு
இப்ப வேணா ப்ரோ இப்ப வ எனக்கு வந்து நிம்மதி வேணு ப்ரோ அதுக்காக ஒரு ஒரு வார கேரளா போய் இருந்தாதா எனக்கு நல்லா இருக்கு ப்ரோ
அங்க போனா அங்க நெறைய இருக்குது ப்ரோ அது எதோ வர்கலான் சொல்லுவாங்க மூணு
பட் ஓகே ஓகே ப்ரோ அதெல்லா கேள்வி பட்ருக்காங்க ப்ரோ ஆனா எப்டிக்குதுனே பாத்ததில்ல ப்ரோ
அதுவு ஹில்ஸ் ஸ்டேஷன் தா ப்ரோ அங்க போனா மைண்டு பீஸ் ஃபுல் எல்லாமே ப்ரோ மத்தபடி நீங்க போங்க அதெல்லா நல்லாதா இருக்கு எப்டி இந்த ஃபேம்லியோடையா பசங்களூடையா
ப்ரோ ஃபேமிலி ஃபேமிலியாலா இல்ல ப்ரோ பசங்க கூட தா ப்ரோ போனு ஃபேமிலியனா போனா வந்து இவுங்க இத ஆயிடு ப்ரோ
ஏ ஃபேம்லி கூட போனா உங்களுக்கு கொஞ்ச கம்ஃபர்ட்டபுளா இருக்கு ப்ரோ
இல்ல ப்ரோ ச ஃபேம்லிக் கூட போலா ப்ரோ ஃபேம்லில எல்லா வேலைக்கு போவாங்க ப்ரோ என்ன ப்ரோ பண்றது எல்லா வேலைக்கு போறவ்ங்க அவங்களுக்கெல்லா லீவு கெடைக்கனு ப்ரோ அவங்களுக்கு லீவு கெடைக்கும் போது நம்ம ஸ் ஸ்கூலுக்கு போயினு இருப்போ ப்ரோ
ஓரே உங்க கூட பொறந்தவ்ங்க ப்ரோ
ப்ரோ கூட பொறந்தவ்ங்க இருக்கிறாங்க ப்ரோ எனக்கு ஒரு ரெண்டு அண்ணா ஒரு அக்கா ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ நீங்கதா லாஸ்ட்டா
எல்லா வந்து எல்லா படிச்சு முட்ச்சிட்டாங்க ப்ரோ என்ன நாந்தா மொத பட்ச்சினுக்கிறே
சும்மா இரு ப்ரோ உனக்கு அவளதா ப்ரோ இருக்குறப்ப மறுபடியு இந்த லைஃப் எல்லா கெடைக்காது ப்ரோ ஸ்கூல் படிக்கிற அப்பயே அத என்ஜாய் பண்ணிக்கிங்க
ஆமா ப்ரோ கரெக்ட்டுதா ப்ரோ எல்லா பசங்களா காசெல்லா ரெடி பண்ட்டுக்கிறே ப்ரோ ஆளுக்கு அஞ்சஞ்சாயிர ரெடி பண்டே ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
இப்ப ஆள் தா ப்ரோ இப்போ ஏனா அதா நீங்க எதனா பா்த்தீங்கனா ஒரு இந்த மாரி எதனா கேர்ளா தா போலான்னு இருக்கிறே ப்ரோ கேர்ளா பீச்சு வர்க்கலா
நா உங்களுக்கு தனியா வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றே ப்ரோ நம்பர் தரே அத கான்டாக்ட் பண்ணுங்க எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கெடைக்கு என்னா இப்ப அஞ்சாயிர்த்தக்கூட பாத்து பண்ணிக்கிர்லா அதெல்லா ஒன்னு இல்ல
ஓகே ப்ரோ
ஒங்களுக்கு எல்லாமே தந்துருவாங்க ப்ரோ
ஆ ப்ரோ சாப்பாடுலா எப்டி ப்ரோ அங்கலா சாப்பாடெல்லா ப்ரோ
ஓகேதா ப்ரோ சாப்பாடு ரெண்டு ரூமு எல்லாமே ப்ரோ இவ்ளோன் ட்டு ஒருத்தருக்கு இவ்ளோன்ட்டு பே பண்ணிட்டா அதோட அங்
சேரி ப்ரோ நீங்க எவ்ளோனு சொல்ட்டீங்கனா நா அவ்ளதா ப்ரோ ரெடி பண்ட்டனா உங்களுக்கு சொல்லிருவே ப்ரோ
ஏ ஏனா ஒரு டூர் ஒரு ட்ரிப்பு போறேனா ப்ரோ ரெண்டு மூணு பேரெல்லா போனா ஆவாது ப்ரோ ஒரு அஞ்சாறு பேரு கீரு அந்த மாதிரி போனீங்கனா தா உங்களுக்
அதா இன்னு ஒரு மாச கழிச்சுதா ப்ரோ போணு ஏனா கை கால்லா தேஞ்சுட்டுக்குது ப்ரோ இதெல்லா கொஞ்ச ஆறுச்சுனா கொஞ்ச சீக்கிரமா ஆறுச்சுனா கொஞ்ச நல்ல இருக்கு ப்ரோ
ஊர்ல எப்டி ப்ரோ மெடிக்கல் லீவ் விட்டுக்கிறாங்களா ப்ரோ
ப்ரோ ஆமா ப்ரோ சொல்ட ப்ரோ லீ்வ் கேட்டே ப்ரோ எல்லா சொல்ட்டே ப்ரோ எல்லா கீழ விழுந்து கை கால்லா தேஞ்சுச்சு
அட்னன்ஸ் சாட்டேஜ் எது ஆவாதுங்ளா
இல்ல ப்ரோ அதா மெடிக்கல் லீவ் சொல்ட்டுக்குதுல ப்ரோ மெடிக்கல் சர்ட்டிபிகேட் எல்லா வாங்கி போட் சோ அதனாள தா ப்ரோ தெரியும்ங்ளா அப்பற ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுகிறீங்க
ப்ரோ இது சாப்பிட்ல ப்ரோ இன்னைக்கு ரொம்ப ஒரு இது ப்ரோ யாருமே கஸ்டமர்ஸே வர்ல ப்ரோ
ஆமா ப்ரோ ஏ ப்ரோ உங்களுக்கு எப்டி ப்ரோ இது எப்டி ப்ரோ இது ப்ரைவேட்டா இல்ல வந்து
ப்ரோ இது நம்ப இதுதா ப்ரோ நம்மள்து ஓன் தா ப்ரோ தனியா பிரைவேட் தா ப்ரோ
ஓகே நீங்க ஓனா பண்றீங்க ஓகே ப்ரோ சூப்பரு ப்ரோ
இந்த இது நெறைய கம்பெனி குரூப்ஸ் எல்லா இருக்கிறாங்க இதுலயே அ ஸ்பான்சரிஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க ப்ரோ ஆனா நம் ம்ப அந்த மாரி எதுவு போல ப்ரோ நம்ம தனியாவே இருப்போ ஏனா நம்பள இருவரை இது அதுதா ப்ரோ
சேரி ப்ரோ உங்க ஏரியாவுக்கு வர்ணுனா எப்டி ப்ரோ வர்றது நாங்க இப்ப வந்து பஸ்ஸு ஏறணுமா இல்ல ட்ரெயினே ஏற்லாமா ப்ரோ உங்க ஏரியா வரைக்கு
ப்ரோ இங்க எங்கிட்ட டான்மா இருக்கு தில்லி அதுதா ப்ரோ நாங்க உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றோ ப்ரோ நம்ப இது வேணும்னா நா அப்ப சேரி சொல்ற ப்ரோ நானு
சேரி சேரி ப்ரோ
ம் ம் அதுதா ப்ரோ
ப்ரோ உங்ககிட்ட வந்தா எங்கெங்க ப்ரோ கூட்னு போவீங்க எப்டி ப்ரோ உங்கள்து பேக்கு இந்த மாரியெல்லா சொன்னீங்கனா கொஞ்ச நல்லா இருக்கு ப்ரோ
நம்பளுது காம்போலருந்து எல்லாமே இருக்கு ப்ரோ கப்புள்ஸுக்கு ஃபேம்லிக்கு ம் பேச்சுலர் பார்ட்டிக்கு வந்து
பேசு தா ப்ரோ
ஆ அதுதா ப்ரோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு வேணுனா ப்ரோ
சேரி ப்ரோ ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
உங்களுக்கு நைட் பார்ட்டி வேணுங்களா அது மாரி ஒரு ஒருத்தரு ஒரு ஒருத்தரு கேப்பாங்க ப்ரோ இல்ல சில பேரு அவாய்ட் பண்ணுவாங்க இது
ஆமா ப்ரோ ப்ரோ அங்கெல்லா நைட்ல எப்டி ப்ரோ குளுரா ரொம்ப குளுரா இருக்குமே ப்ரோ
ப்ரோ ஆமா ப்ரோ இங்க நெறைய பீச்சு பக்கத்துலலா வேற மாதிரி வேற மாறி இருக்கும் ப்ரோ பார்ட்டி நடந்துன்னு இருக்கும்
ஆமா ப்ரோ நைட்ல ஃபயர் கேம்ப் எல்லா போட்டமன்னா கொஞ்சோ நல்லா இருக்குன்றீங்க அப்டி
நேச்சர்லா அப்டியே பாத்துக்குணு அந்த ஜில்லுன்னு அந்த காத்து வர்றதுக்கு நீங்க கேட்ட பீஸ் கிடைக்கும் ப்ரோ
ஆ அது கெடைச்சா போதும் ப்ரோ அதுக்காக தா ப்ரோ ஓடினு இருக்கறோ அப்டி ஓடி தா ப்ரோ ஹாஸ்பிட்டல என்ட்ட தள்னா ப்ரோ ஒருத்த வந்து
இப்பவே என்ஜாய் பண்ணிக்க ப்ரோ காலேஜ் எல்லா காலேஜ் வரை தா ப்ரோ அதுக்கப்றோ கல்யாணம் எல்லா ஆச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ
ப்ரோ உடு ப்ரோ கல்யாணம் எல்லா பண்ற மாறி ஐடியா இல்ல ப்ரோ
அண்ணனுக்கு அக்காக்கு அவங்களுக்கெல்லா ஆயிடுச்சா ப்ரோ மேரேஜு
ப்ரோ எல்லா ஆயிடுச்சு ப்ரோ எல்லா வந்து வேலை செஞ்சின்னு இருக்கிறாங்க ப்ரோ ஒரு ஒருத்தரு ஒரு ஒரு வேலை செட்டில் ஆயிட்டாங்க ப்ரோ
ஓக்கே ஓக்கே ப்ரோ
நம்ம மட்டுந்தா ப்ரோ ஏதோ பச்சுனுயிருக்கறோ டாக்டர் படிக்க சொல்லிக்கிறாங்க அத்தா இப்பத்துல இருந்தே ஒரு ட்ரெயனிங் எடுக்கலான்னு இந்தே ப்ரோ படிச்சினுயிருக்குறே ப்ரோ எது எது படிக்கணு நா நீட் எக்ஸாம்க்குல்லா இப்பயிருந்தே அப்டியே பிரிப்பர் ஆயினுயிருக்குறே ப்ரோ
இன்னும் இருக்கு ப்ரோ உங்களுக்கு பாருங்க எல்லா இப்பவே நல்லா எல்லா பிரிப்பேரா இருங்க அ
நீட்ல பாஸ் ஆயிட்டு உள்ள போயிட்டன்னா போதும் ப்ரோ அதுக்கப்பறமா வந்து பாத்துக்கலா ப்ரோ
கரக்ட்டு தா ப்ரோ
ம் மேல ப்ரோ அப்புறம் ப்ரோ என்னா ப்ரோ இன்னைக்கு யாரும் கஸ்டமர் இல்லன் உட்டிங்க நாளைக்கு எல்லா எப்டி ப்ரோ புக் ஆயிட்டு இருக்கும்மா இல்ல எப்டி ப்ரோ உங்குள்து புக்கிங்கு ஆன்லைன் புக்கிங்கா
ஆமா ப்ரோ ஆன்லைன் இதுதா ப்ரோ ஃபோன் பண்ணுவாங்க ப்ரோ சில பேரு இங்க லைவ் அண்ட் டேரக்டா வருவாங்க ப்ரோ
டேரக்டா ஆபிஸ்கே வந்துரு வாங்கன்றீங்ளா ப்ரோ ஓக்கே ஓக்கே ஓக்கே ஓக்கே ப்ரோ எப்டி ப்ரோ கார் எல்லா வச்சுனுயிருகீங்ளா நீங்களே இல்ல வந்து எப்டி தனியா தானா
ப்ரோ நம்பள்து அதே ரெண்ட் எடுத்துக்கலா ப்ரோ ஆனா நம்புள்து இல்ல ப்ரோ ஆனா ஆ நம்பளுக்கு தெரிஞ்சவங்க இருக்கறாங்க அவுங்ககிட்ட ரெண்ட் நம்புள்து இவ்ளோ பேசிட்டு நம்ப
சேரி ப்ரோ சேரி ப்ரோ‌ ஓக்கே சூப்பர் ப்ரோ
ஏன்னா இது காருங்க ஒரு ஒரு ஒ செவன் சீட்டு அந்த மாதிரி ப்ரோ ஃபை சீட்டு அந்த மாதிரி ப்ரோ காரு எப்டியாது இவங்கள பொறுத்து ப்ரோ கஸ்டமர்ஸ பொறுத்து ப்ரோ
ஓக்கே ப்ரோ சூப்பர் ப்ரோ
சரி ப்ரோ பாத்துக்கலா ப்ரோ நா உங்களுக்கு சென் பண்ணிவுட்றே அது பையன் கேரளாவுல நீங்க பேசுங்க
ஓக்கே ப்ரோ கண்டிப்பா ப்ரோ நா கண்டிப்பா அவன்கிட்ட சொல்றே ப்ரோ
எது சேரிங்க ப்ரோ ஓக்கேங்க ப்ரோ பாக்கலா ப்ரோ நம்ம மீண்டும் அழைக்கலா ப்ரோ சந்திக்கலா
அத்த அத்த காணொலில பாக்கலா ப்ரோ ஓக்கே ரொம்ப ‌நன்றி ப்ரோ
ஓக்கே ப்ரோ